தோழி வணக்கம் தோழி கேக்குதுங்ளா
வண கேக்குது தோழி நல்லா இருக்கீங்ளா தோழி
உம் என்ன பண்றீங்க தோழி
நா வந்து மொட்ட மாடில உக்காந்து இருக்க தோழி நட்சத்திரங்களெல்லா எண்ணிக்கிட்டு உக்காந்துருக்க தோழி நீங்க என்னா பண்றீங்க தோழி
நானா இப்போ சாப்பாடு என்ன செய்லா அப்டினு பாத்துட்ருக்கந் தோழி
பேசாம நீங்க அந்த சேமியா போட்டு யரால் போட்டு பண்ணுவீங்கல்ல அது பண்ணிடுங்க தோழி
அது பண்ணி சாப்புலான் சொல்றீங்களா தோழி
ஆ ஆமா தோழி யறா வச்சிருக் யறா வச்சிருக்கீங்கல்ல
ஆமா ஆமா வெச்சிருக்கே தோழி
அ அத போட்டு பண்ணிடுங்க தோழி
ம் செரிங்க ஆமா தோழி ரெண்டே பேரு தா நானு எ கணவர் தா அதுனால சிம்புளாவே செஞ்சி சாப்ட்டுர்றே
ஆ ஆமா தோழி இரவு உணவு பாத்தீங்கனா எப்பவுமே ஒம்போது மணிக்குள்ள சாப்புறதுக்கு முயற்சி செய்யுங்க ஏனா நமக்கு லே டைம் ஆக ஆக ஆ நமக்கு வந்து செ ரிமானோ நம்ம வந்து சாப்ட்ட ஒடனே படுத்துறதனால நமக்கு செரிமான ப்ரச்சன வரத்து கூட வாய்ப்பு இருக்கு தோழி
ஆமா தோழி நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க
ஆனா நானுமே இத சொல்றேன்னா ஆனா என்னாலியுமே இத வந்து கடைபிடிக்க முடியல நா வந்து வேற ஒரு எடத்துல வேல பாக்குறதுனால எனக்கு வேல பாத்தீங்கனா எட்டு மணிக்கு தா முடியோ காலைல ஒம்போது மணிலந்து எட் எட்டு மணி வரைக்கோ வேல இருக்கோ தோழி அது பாத்துட்டு நா வந்து எட்டு மணிக்கு மேலதா ஆமா தோழி நா வந்து இப்போ க்ராமத்துல தா இருக்க
ஓ நீங்க சென்னைல வர்க் பண்ணேன் சொன்னீங்களே முடிஞ்சிடுச்சா
ஆ அதெல்லாஙங்க அதெல்லா பாத்தீங்கனா கல்யாணத்துக்கு முன்னாடியே வேல பாத்தது தோழி கல்யாண ஆனத்துக்கு அப்பறோ எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் குடுத்தாங்க அது பாத்துட்ருந்த ஏ வீட்டுக்கார் வந்து வேல பாக்க கூடாதுனு சொல்லிட்டாரு அதுனால அந்த வேலய நா விட் டுட்ட இப்ப வந்து குழ்நிலை காரணமா இப்ப நா வேலைக்கு போற தோழி நா இன்னொரு வேல பாக்குறுதுமே எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்தா வீட்ல இருந்து பாக்ற வேலதா அதுனால எனக்கு ப்ரச்சன இல்ல
சேரிங்க தோழி என்ன ஜாப் பண்ணிட்டிருந்தீங்கள தோழி என்ன ஜாப் பண்ணிட்டிருந்தீங்க தோழி நீங்க இங்க சென்னைல
இங்க அங்க பாத்திங்கனா சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்ருந்த தோழி
ம்
அ இப்போ வந்து அந்த கம்பெனியுமே மூடிட்டாங்க கொரோனா பீரியட்ல
ஓ கொரோனா பீரியட்ல நெறைய கம்பெனிகளுக்கு லாஸ் ஆயிட்ச்சு தோழி நெறைய பேரு மூடிட்டாங்க அதுக் கப்புறமா நறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டுட்டாங்க மதுல அவங்களு நிறைய சேமிப்பு இல்ல தோழி கரண்ட் சேமிப்பு அப்புறமா அவங்களுக்கு இந்த டிராவல் குடுக் குற அந்த அதுவே சேமிப்பு அப்புறமா அந்த அ ஏ சி அந்தவ அதுல்லா உங்களுக்கு நறைய இது பண்ண தேவைல்ல அதோட கரண்டூ சேவிப்பு ஏனா இப்ப நம்ம சிஸ்டம்மு க ஏ சி ஓடிட்டே இருந்தா உங்ளுக் தெரியு எவ்ளோ வரு அப்டின்டு அதுல்லா சேமிப்பு ஆயிர்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் குடுத்து அழகா வேல வாங்கிற்றாங்க அவுங்கிளோ அவுங்க சம்பாதிச்சுக்கிறாங்க ஆ வேலையு வாங்கிற்றாங்க எனா என்னோட அ தங்கச்சியோட கணவர் பாத்தீங்கன்னா வர்க் ஃப்ரம் ஹோம் தா பண்ணிட்ருக்காரு ஆனா எனக் தெரிஞ்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொம்போ கஷ்டோன் தெரியுது தோழி ஏனா எப்போ பாத்தாலு அந்த லேப் டாப்லேயே இருக்க வேண்டியதா இருக்கு தோழி
அதுதா தோழி நானு முடிவு பண்ண அதல பாத்தீங்கனா நம்ப கணவரோட வருமானத்தி மட்டு நம்பி இருக்க கூடாது தோழி நமக்கினு ஒரு வருமானத்த ஏற்படுத்திக்கிணு ஏனா இப்ப கணவரு பாத்தீங்கனா ஆமா அவரு பாத்தீங்கனா அவரு சொந்த விருப்பத்துக்காக அவரு ஒரு தொகைய ஒதுக்கிப்பாரு நமக்கு எல்லா தொகையுமே குடுக்க மாட்டாரு
ஓஹோ
அதையு நம்ம யோசிக்கணு அவரோட சைட்லெந்து பாக்குபோதும் அது நியாயமா தா தெரியு ஏனா அவருக்கு இ எம் ஐ இருக்கு
ட்ல என்னென்ன திங்ஸ் இல்ல என்னென்ன பொருட்கள் இல்லயோ அத வாங்கணு அந்த மாதிரி அவரு கு நறைய செலவு இருக்கு இந்த கலத்த பொறுத்த வரைக்கு நம்ம ரெண்டு பேருமே வேலைக்கு போனதா நம்ளோட குடும்பத்த பாக்க முடியு அது கொழந்தைகள் இருந்தாலு சேரி இல்லைனாலு சேரி இல்லயா இப்ப இருக்கிற வெலைவாசிலா ரொம்ப அதிகமா இருக்கு தோழி அதனால ரெண்டு பேருமே வேலைக்கு போனதா சமாளிக்க முடியு தோழி லைன்ல இர் கிங்ளா கேக்குதா